ஹலோ
ஹலோ
கேக்குதா
மேடம் கொஞ்சோ சவுண்டா பேசுங்க மேடம்
கேக்குதுங்களா
ஆ இப்ப கேக்குதுங்க மேடம் ஹலோ
ஹலோ
என்ன பண்ணிட்ருக்கீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
பாப்பாக்கு சொட்ரு போட்னுருக்கே
பாப்பாவுக்கு சொட்ருவும் யேன் சொட்டரு போட்டுட்டு இருக்கீங்க மழ பெய்யுதா உங்க ஃபோன நீங்க எங்கன்னா தூக்கி ஓரமா வெச்சிட்டு பேசுறீங்களா
இல்ல இல்ல காதுல வச்சிந்தா பேசுறேன்
கொஞ்ச நேரோ நல்லா கேக்குது கொஞ்ச நேரோ கேக்
அது அதாவுங்க அவுங்க கொஞ்சோ டிஸ்டன்ஸ் பாப்பா ஆ ஆட்டினே இருக்கறாங்க அதனால தா
ஓ சாப்டிங்ளா
சாப்டேன் மேம் நீங்க சாப்டிங்களா
ஆ
என்னமோ சொல்றீங்க ஆனா என்ன சொல்றீங்கன்னு காதுல உழவே மாட்டேங்குது
இனிப்பு கொழம்பு
ம்
ஓ சூப்பு வெச்சிங்ளா செரி இந்த ஜென்ரேஷன பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
இப்ப நான் ரொம்ப மோசமா இருக்கறாங்க நயின்ட்டி
எல்லாத்துக்குமே நா வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஹியூமன பத்தி மனுஷிங்கள மத்தி மட்டும் பேசல இயற்கை பத் பத்தியும் விலவாசிய பத்தியும் வாழ்ற வாழ்க்கைய பத்தியும் கேக்குறன் அப்டியே இந்த வருஷோம் இந்த ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுன்னு இருக்குதுல்ல இத பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க
இந்த சன்ரைஸ் வந்து ரொம்ப மோசம் நம்ப இந்த காலத்துலலாம் வேற மாரி இது இப்ப வேற மாரி இருக்கு எல்லாம் இ சேமே சேரி
ஏன் சிஸ்டர் நீங்க சிக்னல் இல்லாத இடத்துல உக்காண்ட் இருக்கீங்களா
இல்ல இல்ல ச்டார் அது போனைதான் சொன்னல இது மாரி ஆயிடுச்சுன்ட்டு
இப்ப நல்லா கேக்குதுங்க சிஸ்டர்
அது அப்பப்போ காத வுட்டு நவுந்து போய்டுது வேற ஒண்ணுல்ல
காத விட்டு நவுந்தாலும் வாய் தான சிஸ்டர் பேசுது
அதான் அதான் இப்போ கொஞ்சோம் ஒடம்பு சேரி இல்லாம இருந்துச்சு
ஆ ஆ ஆ செரிங்க சிஸ்டர்
ஆ சொல்லுங்க சிஸ்டர் முடிஞ்சிருச்சுங்களா சொட்டரு போட்டு முடிச்டிங்களா
செர் ஹலோ
ஹலோ சொல்லுங்க
சொட்டுரு போட்டு முடிச்சுட்டிங்களா
ஓட்டுமே இருப்பா
இன்னும்மா போட்டுன்னு இருக்கீங்க
அவங்க காட்ட மாட்றாங்க ஆட்டின இருக்கறாங்க
போடாதீங்க சிஸ்டர் ஏன்னா வந்து இப்ப மழை பெயஞ்சுதுன்னு தான் பேயரா இருக்கும் ஆனா அனல கெளப்பி விளையாடுறிங்களா குழந்தைக்கி
இன்னைக்கு போறதே வேஸ்ட் தான் சிஸ்டர் குழந்தைக்கே தூங்காம வந்து தூங்காம அழுதுட்டேதான் இருக்கும் பாருங்க
ம்
அப்டியே கொஞ்ச நேரம் அப்டியே விடுங்க ரொம்ப கூலிங்கா ஆகுச்சுன்னா
ஆமாங்க ரொம்பதான் இங்க வீட்டு கொஞ்சம் கூலிங் ஆவும்
உங்களுக்கு தெரியுல ஃபேன் ஓடனா குழுறுது உடம்புன்னு உங்களுக்கு தெரியுது நம்போ வந்து குழந்தைக்கப்பப்
என்னா பண்ற
ஒங்களுக்கே குளுறுதா
ம் ம் ம் வேற ஒண்ணும் இல்லே
சேர் சொல்லுங்க சிஸ்டர் இந்த ஜென்ரேஷன பத்தி சொல்லுங்க
இல்ல சிஸ்டர் இது மேரி
வெலவாசிய பத்தி சொல்லுங்க டீச்சர் பாத்தீங்கன்னா ஆ இருங்க
நீ ஒரு கடைக்கு போனாலே ஒரு பொருளு வாங்கனாலே ஐம்பது ரூபா விக்குது
சரி
நூரூபா எரநூரூபாய் எடுத்து போனாதான் நம்ம நினச்ச பொருள வாங்க முடியும்
எத்தன படி
சும்மா எடுத்துட்டு போனனா
ஓ
நம்ம ஆசப்பட்ட பொருள வாங்க முடியும் வீட்டுக்கு தேவைய வாங்க முடியும் அத விட கம்மியா எடுத்துன்னு போனா ஒண்ணும் வங்க முடியாது
ஒண்ணும் பண்ண முடில புரிது புரிது பாப்பா அழுவுறாங்களா சிஸ்டர்
ஆமா நல்லா தூங்குனாங்கே தூக்கம் வரல அதனால அழுவுது
ஆ ஆ பொம்பள புள்ளைங்களா
ஆமா சிஸ்டர்
இப்பதி ஜென்ரேஷன்ல நக ஒரு கிராமே பதினஞ்சாயிரம் இருக்கு சிஸ்டர் அத பத்தி என்ன யோசிக்கிறீங்க
அதே இவுங்களலாம் எப்டி வளத்து என்னா ஆளாக்க போறமுனு தெரில
நீங்க படிக்க வைக்கலான்னு நெனக்கிறீங்களா இல்ல நகைய சேத்து வைக்கலாம்னு நெனக்கிறீங்களா
இல்லல்ல படிக்க வச்சிட்டா போதும் அவங்க அவங்கள பாத்துக்குவாங்க
படிக்க வச்சா போதும் அவுங்க என்ன நெனக்கிறாங்களோ அத படிக்க வச்சிருவீங்க
ஆமா அவுங்க ஆசப்பட்டத படிச்சுட்டு அவங்களே என்னவ நெனக்கிறாங்களோ வாய்
ஆ ஆ
நம்மல்லாம் வந்து நம்ம வீட்டுலாம் நம்மளே சேத்து வச்சுதானே பண்ணினு வரோம் அந்த மாரி அவுங்களே அவுங்களுக்கு பண்ணிட்டு போய்டும் நகை எதும் சேத்து வைங்க நம்ம சேத்து வைக்கவும் முடியாது நம்மளால அவங்க படிக்க வைக்கிரதே பெரும் வேலையாறுக்கு
ஆ ஆ அ புரிது புரியுதுங் சிஸ்டர் இத இந்த ஜென்ரேஷன்ல பணோ முக்கியோனு நெனக்கிறீங்ளா ஒறவு முக்கியோனு நெனக்கிறீங்ளா
இந்த ஜென்ட்ரேஷன்ல வந்து பணோதா முக்கியோ
பணோ தா முக்கியோ
அந்த மாரி பண்லாமா
ம்
நாங்க வாழ்ந்த காலத்துல சொந்தோ சொந்த பந்தோ அப்டிதா இருந்தோ இப்பல்லா அது மாரி யாரு இல்ல காசு இருந்தாதா மதிப்பாங்க ஏ கூட பொறந்தவங்ளே அப்டித்தா இருப்பாங்க
கூட பொறந்தவங்ளே அப்டிதா இருக்காங்க நீங்க அத பத்தி என்ன நெனக்கிறீங்க
என்னா நெனக்கற்து ஆனா பொருளாதாரோ இல்லன்னா மதிப்பு கெடையாது பொருளாதாரோ இருந்தாதா மதிப்பு
இப்போதைக்கு பாத்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சியே பாத்திங்கன்னா நம்ள பொறுத்த வரைக்கு நம்ப வாங்குற சம்பளத்துக்கு இருக்குற வெலவாசிக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கு ங்ன்னா ஒரு மாசோ நம்ம ரன் பண்ணோனா நம்ம பத்தாயிரோ மாசோ சம்பாதிக்கணுனா ஆனா ஒரு மாசோ ரன் பண்றதுக்கு நம்மளுக்கு இருபதாயிரோ கையில இருந்தா தா கண்டிப்பா சம்பாரிக்க முடியு சமாளிக்க அந்த சேவிங்ஸ்ல்லா ஒண்ணு பண்ண முடியாது சமாளிக்க முடியு அவ்ளோதா ஆனா நம்ம என்ன பண்றோம பத்தாயிரோ சம்பளத்த வாங்கி ஒரு மாசோ புள்ள இருபதாயிரோ ருபா து நம்பது மீதி பத்தாயரத்த நம்ம என்ன பண்றோனா கடோ வாங்க ஆரம்பிச்சிர்ரோ அப்போ கடோ வாங்கும் போது என்ன ஆயிருதுன்னா இன்னும் பாத்திங்ன்னா அந்த கடன் இன்னு வரும்போது இன்னு வந்து நம்ளுக்கு அடுத்த மாசோ த்துக்கான இது செலவு இது ரொம்ப அதிகோ அதனால நறைய பேர் பா இல்லனா அத மெயின்டெய்ன் பண்ண முடியாம நறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க நறைய நறைய பேர் பாத்திங்ன்னா ஒன்னுமே பண்ண முடியாம ரொம்ப தவிக்கிறாங்க
கட வாங்கி கட வாங்கி கட வாங்கி கட அடைக்கவே ஓடினு இருக்கர்தா
வாழ்க்கைய வாழ்ந்த மாரியே தெர்ல
ம்
இன்னைக்கு பொழுது கரண்டு நிறுத்திட்டாங்க
புரில
கரண்டு நிறுத்திட்டாங்க வேற
ஓ கரண்ட் இல்லைங்ளா எங்ளுக்கே பாத்திங்ன்னா ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி அதே மாரிதா கரண்ட் இல்லாம நிருத்திதா வச்சுருந்தாங்க
ஈவ்னிங்கு அப்டிதா நிறத்தி நிறத்தி போட்டாங்க
ம் வந்துர்ச்சிங்ளா
வந்துருச்சிங்ளா
ம் வந்துர்ச்சு
ஆ ஒடனே குடுத்துட்டுருக்குறாங்க கரண்ட்டு கொழந்தைக்கு எத்தன மாசோ ஆகுது சிஸ்டர்
இப்ப ரென்ற ரெண்டே முக்கால் ஆயிடுச்சு மூன்னாக போது மூணு வயசு ஆக போ மூணு மாசோ ஆக போகுது
ஆ செரிங்க செரிங்க செரி நீங்க என்ன நெனைக்கிற ஃயூச்சர் பிளான் என்ன சிஸ்டர் ஃபியூச்சர் பிளான்
ம் ம்
பத்தி போறது போய் நேரிட்டம் அப்டின்னு
அ
ம் செரி கொஞ்ச தூக்க தூக்கத்துக்கு அழுகுறா
அப்டியே கால அப்டியே கால படுக்க வ
ம் அதா அதா
கால்ல படுக்க வச்சு ஆட்னீங்கன்னா தூங்கிடுவா
செரி செரி செரி ம் செரிமா
பாருங்க பசியா இருக்க போகுது பாருங்க
ஆ இந்தா பாக்குறே
அந்த பா இது ஃபீட் பண்ணுங்க
ம் செரி
ம் ம்
அது ஸ்வெட்டர் போட்றது புடிக்கல போல
அதா சொன்ன இல்லைங்க சிஸ்டர் மழ பெயஞ்சிருக்குன்தா பேரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா குளுக்கமா தா இருக்குமே அது வந்து நம்ம நடுசாமத்துல பாத்தீங்கன்னா போ போ குளிர ஆரம்மிக்கு தெரியுங்களா அந்த டைம்ல ஸ்வெட்டர் போட்டீங்கன்னா கொஞ்சோ கொழந்தைங்க நல்லா இருக்கு ஏன்னா இந்த டைம்ல கொஞ்சோ அவங்க உடம்புக் கத கத கதன்னு இருக்கிற மாரி இருக்கு கூலிங்காவு இருக்கிற மாரியு இருக்கு ப்ரச்சன கெடையாது பாத்துக்குங்க மழ டைமு கொழந்தைய கொஞ்சோ நல்லா பாத்துக்குங்க மழ டைமுன்னு சொல்றதோட வெயில் டைம்ல மழ பெயதுனு போது கொழந்தைங்கள் தா முதல்ல இதாகு ஆ சொட்டு மருந்து போட்டீங்களா சிஸ்டர்
ஆ மத்தஷ
கொழந்தைக்கு சொட்டு மருந்து போட்டாங்க இல்லைங்களா
ம்
செரிங்க சிஸ்டர் நா உங்கள நெக்ஸ்ட் கால்ல பாக்குறே
ஓகே ஓகே